ஹலோ
வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் எல்லாரு தூங்க போயிட்ட பசங்கல்லா தூங்க வச்சாச்சு
இங்கேயு எல்லாருமே தூங்கிட்டாங்க என்னோடைய ஹஸ்பண்ட் இப்போதா வந்து என்ன பண்ற பேச்சு கொரலு மட்டும் கேக்குது ஆள காணுமேன் வந்து எட்டி பாத்துட்டு போறாரு நா கிச்சன்ல உக்காந்துட்ருக்க
சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க சிஸ்டர்
என்ன சாப்டீங்க
மீன் கொழம்பு மீன் வறுவல் சாப்பா
ம் ம் சூப்பருங்க நானும் மீன் வாங்கிட்டு மீன் சாப்டு ரொம்ப நாளாச்சு
ஆ நானும் சாப்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்குதா சமைச்சு சாப்டோ
அத மீன் சமைக்கணும்ன்ட்டு நினச்சிட்டு இருந்தோ எங்க வீட்டுக் காரரு நா நாளைக்கு மீன் வாங்கிட்டு வரவானு கேட்டாரு
ஓ
செரி நாளைக்கு சொன்னா அவரு நாளனைக்கு காலையிலதா வாங்கிட்டு வருவாரு
ஓ
அவர் சொல்லி வெப்பாங்க அவுங்க ஒர்க் பண்ற ஒ எடத்துல வந்து சொல்லி வச்சாங்கனா நாளைக்கு சொன்னாங்கனா உங்களுக்கு நாளனைக்கு காலையில வந்து வாங்கிக்கோங்கனு சொல்லுவாங்க
ஓ
அப்ப நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா சன்டே சமைச்சிக்கலா அவரும் வீட்ல இருப்பாரு பசங்களும் வீட்ல இருப்பாங்க
ஓகே ஓகே
அ பைய ஸ்கூலு லீவ் இல்லயா சன்டே எ பையனுக்கு ஃப்ரைடேவு சன்டேவு லீவு
அப்டிங்ளா
ஆமா சேட்டடே ஸ்கூல் அவனுக்கு
அப்டியா இங்கெல்லா எல்லாமே சேட்டடே சன்டே லீவு
லீவு எப்பயாவ்து ஒரு டைம் வந்துட்டு ஃப்ரைடேவு ஸ்கூல் இருக்கு சன் சேட்டடேவு ஸ்கூல் இருக்கு
ஓ
ம்
ம் இனிமேதா பொண்
ம்
இனிமேதா பொண்ணுங்களுக்கெல்லா இனி ஃபெஸல் க்ளாஸ் இருக்கு
ஸ்பெஷல் க்ளாஸுங்ளா
ஆமாங் சிக்ஸ்த்துல இனிமேதா அதெல்லா கன்வே பண்ணுவாங்க சேட்டடே சன்டேலா வெச்சாலு வெப்பாங்க
அப்டிங்ளா செரிங்க செரிங்க பொண்ணு நல்லா படிக்கிறாங்ளா
ஆ நல்லா படிப்பாங்க
ம் எப்டி உங்க வீட்டுக்கு பக்கமா ஸ்கூலு இல்ல கொஞ்சொ தூரமா
பக்க கொஞ்சொ ஒரு ஒரு க்லோமீட்ரு இருக்கு
ஆ அப்ப அது கொஞ்சொ பக்கொந்தா ஒரு பத்து நிமிஷோ ஆகு இல்லியா போறது
ஆ அவ்ளதா அவ்ளோதா அதுக்கு கொஞ்சொ கம்மிதா வண்டில தானே கொண்டு போய் விடுறோ அதனால டக்குனு போய்ட்டு டக்குனு வந்துற
ம் ம் நடந்து போலால காலையில வந்துட்டு கொஞ்சோ நடக்கறது நல்ல இல்லயா
பையனு அங்கதா படிக்கிறனால ரெண்டு பேரயு சேத் து கொண்டு போய் விட்டுருவே புக்ஸு நெறைய இருக்குங்க தூக்கிட்டு அவுங்களால நடந்து போறது பேக் பெயின் வந்துருது
ம் ம்
இல்லனா அவங்க மொதல்லா சைக்கிள்ல போய்ட்டுருந்தாங்க
ம் ம்
சைக்கிள் வாங்கி கேட்டுருந்தாங்க வாய்ங் குடுத்தோ அவுங்க போய்ட்டுருந்தாங்க இப்ப அவுங்க தம்பி வர்றனால கொஞ்சோ எ எனக்கு வேன்ல்லா அதிகமா போறது வர்றதுனால பயந்துட்டு நானே கொண்டு போய் விட்றேன் சொல்ட்டே எங்க வீட்டுக்கார் திட்னாரு பசங்கள கூட்டி போய் வி விட்டுட்டு கூட்டிட்டு வா அப்டினு
ம்
பக்கமா இருந்தாலு கொஞ்சோ சேஃப்ட்டியாவு இருக்கு
ம்
சேஃபாவு இருப்பாங்க நீ கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வாம்மா அப்படின்ட்டாரு ஓக்கே நம்மளுக்கு
என்னுடைய வீட்டுக்கார் வந்துட்டு வேலைக்கு கெளம்புறதுக்குள்ள அவன் கெளம்பிட்டானாக்கா அவரு கூ ட்டு போய் விடுவாரு அ வேலைக்கு போம்மோது அப்டே விட்டுட்டு போயிடுவாரு வண்டியில அப்ப டி இல்லைனாக்கா நான்தா அவன கூப்டுட் போய் விடணு
பக்கத்துலயே இருக்குங்களா இல்ல தூரங்களா
ஆ இதுவும் கொஞ்சம் பக்கம்தாங்க ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி போனும் நடந்து போனா ஒரு அஞ்சு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நடந்து போனா அஞ்சு நிமிஷம் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு போனா ஒரு பத்து நிமிஷம்
அ
ஏன்னா அவங்க கொஞ்சம் பொறுமையாதான நடந்து வருவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
ம்
அவுங்கள ரொம்பயு காலைலே இழுத்துட்டு போ முடியாது தூக்கிட்டும் ரொம்ப தூரம் நம்மளால போ முடியாது
நா எழுப்புறதுக்கே நான் அவுங்கிட்ட அழுவனும்ங்க டெய்லியு அடி வாங்குவான் என்கிட்ட ஸ்கூலுக்கு எழுந்திருக்கிறதுக்காக கிளம்பிடுவான் எழுந்தருச்சானா கிளம்பிடுவான் அப்பறம் அடிக்கலனா அவன் எழுந்திரிக்க மாட்டாங்க
வேற ஏதாவது இல்ல இது பண்ணுங்க
இப்ப உங்க அ உங்க வீட்ல இப்ப ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அதை பாத்துட்டு இப்ப மூணாவது ஒண்ணு கிளம்பிடுவாங்க
அப்பல்லாம் இல்லங்க சீரியஸா நான் கண்டிப்பா மூணு பேருக்குமே தனி தனியா ட்ரைனிங் குடுத்துருக்கேங்க எப்டி இப்ப ஸ்கூல் போறது அதுல எப்டி சமாளிக்கிறது அப்டின் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே போய் எல்லாம் மனசுலாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கோம் நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சோ நம்ம ப்ரிப்பேர் ஆயிருவோம் அவங்க ஆனா ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க அழுவாங்க ஆனாலும் நம்ம அத பாக்காம
டெய்லியும் சொல்லிட்டு தூங்குவாங்க காலையில எட்டு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும் ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்பனும் சீக்கிரமா போகணும் நீ கேட்டத நான் வாங்கி குடுக்குற அப்டி சொல்லி சரி சரின்னுவான் எழுப்ப எழுப்ப எந்திரிக்கவே மாட்டான் எ எட்டு மணியில இருந்து நான் ஆக்சுவலா நான் எழுந்திருக்கிறதே ஏழரை ஏழே முக்கா எட்டு மணிக்கு தான் நானே எழுந்திருப் ப நான் எழுந்திருக்கும் போதே அ அதான் சொன்நல்ல மாமியார் வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருவாங்க ஆ ஒரு சில டைம் அவுங்க பண்ணல அப்டின்னும் போது என்ன தோசை இட்லி அந்த மாதிரி தானே இருக்கும் தோச ஊத்தி பையனுக்கு குடுத்துருவேன் என்னோட வீட்டுக்கார் வந்து வேலைக்கு கிளம்புறாரு இல்லையா
ம்
அதனால வந்துட்டு அவுங்க ரெடி பண்ணிடுவாங்க சமையல் எங்க வீட்ல சமையல் வந்து வன்ட்டு என்னோட மாமியார் பார்த்துப்பாங்க எப்பயாவது தான் நான் பண்ற மாரி இருக்கும் மத்த வேலைங்கள் எல்லாமே நா பாத்துப்ப அவுங்க ஒரு சில டைம் பாத்திரம் விளக்கிடுவாங்க அவுங்க வெலக்கல பாத்திரம் கழுவாம அப்டியே இருக்குதுன்னா நான் பாத்திரம் கழுவுவேன் வீடு பெருக்கிடுவேன் துணி வந்துட்டு அ மிஷின்ல தான் போடுறோம் ஆனா மிஷினுக்கு எங்களுக்கு அது ஒர்க்கு தாங்க மிஷின் அங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நகத்தி வைக்கணு இது ஆட்டோமேட்டிக் மிஷின் இருந்தாலும் அதுக்கு மேனுவலா தண்ணி ஊத்தி துணி துவைய்க்கனு எப்டியு அது ட்டு மூணு வாஷ் ஆகுதா
ம்
ஒரு வாஷ்க்கே உங்களுக்கு மூணுல இருந்து நாலு கொடோ தண்ணி தேவப்படு அப்ப மொத்தத்துக்கு ஒரு பன்னெண்டு கொடமாது வேணு பன்னெண்டுல இருந்து பதிமூணு கொடோ வந்துட்டு இந்த மிஷின்ல நம்ம ஊத்தற மாதிரி இருக்கு
ஓ
ம் அப்றோ துணி எங் மாமியார் காய வெச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க
ம் பரவால்ல அப்ப அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருக்காங்க மாமியார்
இருக்காங்க அவங்க கொஞ் இந்த டைமுக்கு நமக்கு கொழந்தைங்க சின்னதாக இருக்கும் போது அவங்களோட ஹெல்ப் நமக்கு கொஞ்சோ தேவப்படுதுதா இப் இப்ப ஏ பொண்ணு வந்துட்டு அவங்களு கொஞ்சோ ஏஜ்ஜுடு பார்சன் வயசானவங்கதா ஏதோ நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போற வரைக் கு நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு அது கொஞ்சோ உதவியா தான இருக்கு
ஆ
ம் சொல்ல முடியாது வயசானவங்க இப்ப சின்ன வயசு அப்டின்ல்லா இல்ல யாரு முன்னாடி போவாங்க யாரு பின்னாடி போவாங்கல்லன்லா யாரு கையிலயு இல்ல
அது உண்மதாங்க ஒரு வயசு புள்ளைக்கே சுகர் இருக் ஆறு மாச கொழந்தைங்களுக்கு சுகர் இருக்கு
ம்
அம்மா வியாதிங்கள பத்தி பேசினாலே எம்மம்மா எப்டிதா இந்த வயசு இப்ப தா வர்றதுன்லா இல்ல இப்பெல்லா எல்லாருக்குமே வருது அட்டாக்கு சின்ன கொழந்தைங்கக்கு தா வருது
எனக்கு கூட கொஞ்சோ இது ஹார்ட் பிராப்ளம் இருந்ததா சொல்லிட்டு ஆஞ்சு வந்துட்டு எனக் க்கு நா பண்ணது சின்ன வயசுதா ஏ கூட வந்துட்டு அறுவது அறுவத்தஞ்சு வயசு இருந்தவங்கதா அட்மிஷன் ஆயிருந்தாங்க நா மட்டுந்தா அந்த டைமுக்கு இருவது வயசு
அப்பிடியா உங்களுக்கு ஆஞ்ஜியோ பண்ணிருக்கீங்களா
அதுல்ல புரொஸ்யூஜர் ஆஞ்சியோண்ணு போது அது அந்த பெரிய இது எல்லா இல்ல அதுல அந்த கரண்ட் ஷாக் மாதிரி வந்து குடுத்து அந்த பிளாக் கிளியர் பண்ணுவாங்க இல்லயா அந்த இது பண்ணிருக்காங்க
அப்பிடியா
ஆ செக் பண்ணும் போதே அந்த இது பண்ணி எனக்கு டை மூலியமா குடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து எஸ் வி டி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதிகமாக எனக்கு ஹார்ட் ரேட் நீங்க கொஞ்சோ தூரத்துல இருந்தீங்கன்னா கூட என்னோட ஹார்ட் ரேட் உங்களுக்கு தெரியு அது ஒரு சி டைம் தா நமக்கு அந்த மாதிரி வேகமா துடிக்கு நீங்க தூரத்துல இந்தீங்கன்னா கூட எனக்கு என்னோட டிரெஸ் மேலயே தெரியு படப்படன்னு துடிக்கறது
ஓ
ம் அதுக்கு டிரீட்மெண்ட்ஸ்ல்லா எது எடுத்துக்கல அந்த டைமுக்கு சடனா ஒரு டைம் வந்துட்டு கொஞ்சோ டிம்மா இருந்துச்சு போய்ட்டு ஹாஸ் பிட்டல்ல காமிச்சோ என்னோட மாமா பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே காமசதக்கு இனிஷிலா அங்க கிளியர் பண்ணாங்க அப்பறோ வந்துட்டு வேற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த டாக்டர் அப்பறோ அங்க போய்ட்டு அவங்க ஒரு ஒரு டூ மந்த்து க்கு ஷெட்யூல் ஃபுல்லா இருக்கு ஒரு டூ மந்த் அப்புறோ ஒரு டேட் குடுத்தாங்க எனக்கு காலேஜ் இருந்தது ஃபைனல் இயர் எக்ஸாம்ல்லா முடிச்சதுக்கு அப்பறோ நீங்க வந்து அட்மிஷன் ஆய் கோங்க முன்னாடி நாள் ஆய்க்கோங்க அடுத்த நாள் பண்ணிக்லா அதுக்கு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆய் க்கலானாங்க அந்த மாரியே பண்ணியாச்சு அப்பறோ ஒரு மாசோ கழிச்சு வந்துட்டு ரிவ்யூ வர சொன்னாங்க ரிவ்யூ போனதுக்கு அப்பறோ இதுக்கப்பறோ எந் பிரச்சன இல்ல இருந்தாலுமே நீங்க கொஞ்சோ டென்ஷன்லா ஆகாம கொஞ்சோ பொறுமையா பதட்டம்லா படாம இருங்க
ஆமா கண்டிப்பா நம்ளு கொஞ்சோ நம்ம ஒடம்பு கொஞ்சோ கேரிங்க ட்ரெடிஷன் மட்டுமே இல்ல நாலு நம்மக் பாக்குறாள்
ஆமா ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க எஸ் ப்ளூடீன்றது வந்துட்டு திரியுமே நீங்க அகைன் ஓவர் ப்ரெஷர் போட்டீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு எதுவு இல்ல அதுக்கப்பறோ வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு பாத்து இருங்க
எனக்கு
ம் அப்டின் சொன்னாங்க இப்போ கொஞ்சோ ரீசெண்ட்டா ஒரு ஒரு வாரோ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட கொஞ்சோ வலி இருந்த மாரி இருந்தது ஹாஸ்பிட்டல் போலனுப்போ என்னோட தம்பி விளயாட போய்ட்டா அப்ப வீட்ல சாமி வீல்ல எல்லாருமே கொஞ்சோ சேந்து இருந்தாங்க அந்த டைம் சொல்லி அவங்களையு கஷ்டப்படுத்த வேண்டா அதனால மறுநாள் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காம்ச்சி ஆனா இ சி ஜி நார்மல்
ம்
இ சி ஜி நார்மலா தா இருந்துச்சு
ம் ஹாட் ரேட் எவ்ளோ இருந்துச்
அ ஹாட்ரேட்டு உங்களுக்கு நார்மலா தா இருந்தது அதா இ சி ஜி யு நார்மலா தா இருந்தது ஆ எங்கன எக்கோ எடுத்து பாத்துக்லா பிளட் டெஸ்ட்டோ எக்
ஆ எக்கோலா நல்லா தெரியுங்ளே
ம் எடுங்க அப்டின் சொன்னாங்க சரி ஓகே எக்கோ அப்டி எடுத் பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட்னால மறுநாள் தா வரோ நா அம்மா வீட்ல இருக்கு போது அங்க போய்ட்டு பாத்தன்னா மறுநாள் என்னால போ முடியாது அன்னிக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு அஞ்சு அம்பதுக்கு ட்ரெயின்னு ஊருக்கு இங்க மாமியார் வீட்டுக்கு வர்றத்துக்காக நா மறுநாள் போ முடியாது நமக்கு லேட் ஆயிடு இல்லியா அதனால சேரின் சொல்லிட்டு நம்ம உன்னொரு டைம் அம்மா வீட்டுக் போனா பாத்துக்கலா அந்த ஸ்லிப்லா அப்டியே இருக்கட் ட்டு அப்டின்னு சொல்லிட்டு
அங்கேயே வச்சுிட்டு நா வந்துட்டேன் சரி அதான் அம்மா நீ இங்க இருக்கும்போது இன்னொரு நாள் இருந்து பாத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா நாலு யெடையில ஒரு நாள் மட்டும் மட்டும்தான் நான் செவ்வாகிழம வந்தேன்னா புதன் மட்டும் தான் ஃப்ரீ வியாழக்கிழமையில இருந்து பசங்களுக்கு ஸ்கூ கூல் ஆரம்பமிச்சிடுச்சு
ஓகே சிஸ்டர் பேசுனதுக்கு மிக்க நன்றி திரும்ப கூப்புறன்.
ம் செரி ஓகேங்க நன்றி ம்